ஹலோ ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க ம் நல்லாருக்கு
ஹலோ கேக்குதுங்ளா ஆ ஆ உங்குளுக்கு நல்லா கேக்குதுங்ளா நா பேசற்து
ஆ உங்க வாய்ஸ் நல்லா கேக்குது எனக்கு
ஆ சேர் சேர் ரெட்டி உம்
உம் குடிச்சுட்டேங்க நீங்க குடிச்சிட்டீங்களா
ஆ சேர் ஆ குடிச்சிட்டோ க்ரில் நீங்க டவா வெளியேட்ரு இனம் போய்ந்தீங்களா இப்போ மே மாச லீவ்ல
ஆ நா எங்க பாட்டி வீட்டுக்கு தா போயிட்டு வந்தே
அப்டிங்களா சேர் சேர்
ஆம்மா டீச்சரா ஒர்க் பண்றதுனால லீவ் கொஞ்சோ கம்மியாதா கெடக்கூ
ஹா சேர் சேர்
ஆ அதனால வேலூர்ல இருக்கு பாட்டி வீடு அங்க போய்ட்டு வந்தே
வேலூர் வே வேலூர் டவுன்லேவா
ஆம்மா அங்கருந்து கொஞ்சோ சம் பிளேசஸ்க்கு போய்ட்டு வந்தோ டெம்ப்பில்
ஆ ஆ
க்கு அந்த மாரி போய்ட்டு வந்த்ட்டோ
சேர் சேர்
உம்
ம் ம்
நீங்க எங்கனா போனீங்ளா டூர்க்கு
ம் நாங்க கேர்ளா போய்ற்ந்தோ
ஓ சூப்பர் நல்லாருந்து இருக்குங்ளே கிளைமேட்
ஆ நல் அங்கயு வெயில்தா வெயில் நேரத்துல வெயில்ல ஈவினிங் கொலு மழ ஈவினிங் போல மழ
எங்ளுக்கு தெரிஞ்ச ஒரு பேரண்ட் இருந்தாங்க ஃபுல்லா சில்லியாருக் க்கு அப்டின்னாங்லே
அது வந்து உன்னு உள்ள போனு நாங்க வந்து கொஞ்ச கிட்ட கேரளா பாடர்ல்ல போய் இந்தோ வயல்நாடு வயல்நாடு கேள்விப்பட்டுக்கிறிங்ளா வயல்நாடு ஆ நிலசரிவெலாங்கூட ஏற்படுச்சே ஆ நிலசரிவெலா ஏற் பட்டதுல்லங்க அங்க அந்த எடத்துக்கெல்லாமே பாத்துட்டு வந்தோ
ஓகே ஓகே எப்டி இருக்கு அந்த எடொ
சு அந்த எடமே அடையாளோ தெரியாம இருக்கு ஊரே இல்ல அந்த ஊர் பக்கமே சுத்தமா ஒரு ஊரே இல்ல அங்க வக்கிற கோயில் அடையாளந் தெர்லனா பாத்துக்ங்க ஆமா ஃபுல்லாவே எதுமே இல்ல எல்லாமே இப்ப பொல் டோசர் வச்சி அத வச்சிதா எடுக்குறாங்க அங்க
இன்னொ கிளீன் பண்ணிட்டு இருக்காங்ளா
ஆஹா ஆமா ஒன்னு எடுத்துட்டே இருக்குறாங்க ஒன்னு அது முடிக்கவே இல்ல அவங்க அது எடுக்கறதுக்கே இன்னு ரோம் ஆ ஆமா நல்ல மழையில இருந்து சரிஞ்சி வந்துக்குது அது அந்த எடொல்லா பாத்தோ நாங்க அங்க இதுக்காக போனோ என்னாது அந்த கண்ணாடி பா பாலம் போறோல்ல கண்ணாடி மேலையே நடக்றமே அது வந்து அத தாண்டிதா போனூ அது வந்து அந்த எடத்துல போய் நிக்க வச்சி அங்கர்ந்து தா நம்ப நம்ப கார்லலா போகக்கூாது ஜீப்லதா போணூ அவங்க
ஆ அதா அவுங்களுக்கு வெயிட் எது பேலன்ஸ் ஆகுதோ அந்த மாத்
ஆமா ஆமா வெளிய காரெல்லா உட்டா நம்ளுக்கு இதுவாகாதுன்டு அவொங்க கூட்டுனு போற ஜீப்ல தா கூட்னு போனூ
ஓஹோ
போய் நின்னு கொஞ் நேரொ எல்லா அவுங்க ஒரு மொ ஒரு ஒன் அவர் நிக்க வச்சுட்றாங்க அந்த எட்த்துலயே
கைடன்ஸ் பண்ணாங்ளா
அதா அங்க ஆமா நிக்கவச்சிட்டு ஹதுக்கப்றொ ஒவ்வொருத்தரையா கொஞ்ச கொஞ்சமா ஜீப்ல கூட்னு போறாங்க ஏன்னா எக்கச்சக்கமான ரஷ்ஷு ஆ வெயிட்டு போகலாம்ல ஜீப் நெறையா உட்றாங்க பத்து ஜீப்பு அப்டி விட்றாங்க ஆனா இங்க ஒன்னா வரது வந்து நாலு நாள் தா வருது ஜனங்க அதிகோ அது மே மன்த்து அப்பறோ ஆமா அதுனால வெயிட் அதிகோ அப்டின்ட்டு கரெ கரெக்டா போய் நொ ஸ்டே பண்றது வந்து இங்கே கீழே ஒரு எடத்துல எ ஸ்டே பண்ணோ ஒரு வீடு மாரி அது அங்கயே தங்கி அங்கயே சமச்சி சாப்டு அங்கயே அங்க வந்து சாப்பாடு சரி இருக்காது கேரளால
ஆமா அது கொட்ட கொட்ட அரிசி
குண்டு கொட்டரிசி அந்த மார்தா அதுனால நாங்களே எல்லா இங்கர்ந்து எடுத்துனு போயி நாங்களே சமச்சி சாப்டு எல்லா எங்கர்ந்து அரிசி இருந்து எல்லாரு ப்ரிடோ ஒரு நாளைக் உப்புமா ஆமா நாங்கெல்லா கொஞ்சொ வேல ஓர காவ் கூட்டின் பொயிட்டு வேல செய்றாக்கா
ஓகோகோ ஓகே ஓகேங்க
அதுனால அவுங்க கொஞ்சொ எப்டி வேல செஞ்சுன்னா நாங்களு கொஞ்சொ கொஞ்சொ ஹெல்ப் பண்ணு உம் உம் உம் எல்லாருமே கொஞ்சொ கொஞ்சொ ஹெல்ப் பண்ணாங்க அவங்க ஒத்தராவு செய்ய முடியாதுல்ல
மா அவங்களு கொஞ்சோ ரெஸ்ட் எடுக்கணும்ல ம்
கொஞ்ச கொஞ்சோ கெல்ப் பண்ணு
ஓஹோ ஓகே ஓகேங்க
ம்
மோஸ்லி நாங்க மே மந்த்ல பிளான் பண்றதே கெடையாது
ம் ம்
ஏன்னா அந்த டைம் எல்லாருமே ஆம்மா அத்னால நாங்க இன் பிட்வீனில ஒர்கிங் டேஸ்லயே போயிட்டு லீவ் எடுத்துட்டு போயிட்டு வந்துருவோ
ம் அந்த அதா அப்டியே ஊருக்கெல்லா போல இன்னு டைம் இல்ல ம்க்கும்
சங்க சின்ன வயசா இருக்கிறப்பதா போக முடியும்ன்ட்டு இப்பய் பிளான் பண்ணிட்டுருக்கோ
ம் ம்
உம் அதுக்கப்பறோ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கனா ரொம்ப கஷ்டமாயிடூ
ஆமா கொஞ்ச பெரிய கிளாஸ் எல்லா போயிட்டாங்கனா கிளாஸ் அது இதுன்னு
ஆமா அத மிஸ் பண்ண கூடாது அதையு அதனாலதா உம்
ஆம்மா
நாங்களு அப்டிதா படிச்சோ சின்ன வயசுல
ஆமா நாங்களு அப்படிதா எங்க நாங்களு அப்பிடிதா போகமாட்டோ இப்பதா போறோ மேரேஜ் ஆயிட்டு தா போறோம்
ஆ எமர்ஜென்சினாதா ஓடிடுவோ மத்தபடி எந் எந்த ஊருக்கு எந்த மேரேஜ் எந்த ஃபங்க்ஷனுக்குமே எங்க அப்பா கூட்டிட்டே போ மாட்டாங்க
ம் ம்
ஆஹா நானூ வரே அப்டின்னா ஒரே பார்வதா அப்டியே அமைதியா
ம் ஆமா நாங்களு கல்யாணத்துக்கு முன்னங அவ்ளோ கூட்டுன் போ மாட்டங்க எங்கியு
ஆ ஆனா எனக்கு ஒரு நல்ல சம்பவம் நடந்தது டுவெல்த் எக்ஸாம் அப்ப
ம் ன்னா சம்பவோ
எங்க அம்மாவுடைய தாய்மாமா பக்கத்து வீடே
ம்
அவுங்க ஒய்புஃ இறந்துட்டாங்க கரெக்ட்டா எக்ஸாம் அப்பவே
ம்
எங்க அம்மாவுடைய அம்மா கூட பொறந்தவங்க மொத்தோ ஒன்பது ஃபேமிலி எல்லாரு எங்க வீட்டுல வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க செம்மையா போச்சு எக்ஸாம்மு ஹய்யோ கடவுளே பப்ளிக்கு இத்தனைக்கு ரொம்ப டஃபு பிசிக்ஸ் எக்ஸாம்லா பல்லா எல்லா கூச்சல் போட்டுட்டு எல்லா எங்க வீட்லயேதா இருந்துட்டாங்க ஏன்னா டெத்து வீட்ல தங்கக் கூடாதுனு சொல்ட்டாங்களா
ஆமா
எல்லாரு எங்க வீட்லயே தங்க ஆரம்பிச்சுட்டாங்க வந்து எங்காச் சென்னை அவங்கல்லா லாஸ்ட்டு அங்க இருந்து வந்து எங்க வீட்ல தங்க ஆரம்பிச்சுட்டாங்க கரெக்டா எக்ஸாம் நடக்குற ஃபுல் டேஸும் அங்யே தா இருந்தாங்களே எனக்கு ஒரு ஹாபிட் என்னன்னா எக்ஸாம் அப் அப்போ ஃபஸ்ட்டு டே எல்லாரு கால்லையு விழுந்து விழுந்து விழுந்து கும்புணுன்ட்டு செரி ஒருத்தரு கால விழாமவுட்டா கூட எதனா பிரச்சனயாயிரு எல்லாரு கால்லையு உழு அய்யோ யார்ரு கால்ன்னா உழ்னா இந்த பொண்ணு என் கால்லையே விழுலன் எதனா சொல்லிடுவாங்களேன்ட்டு உழு எல்லார் கால்லியு ஐம்பது பேர் கால்ல வுழுந்திருப்பே
ஐயையய்யோ ஒரு எக்ஸாம் பாத்து ம்
மா எல்லாரு அம் அம் அம்ம்மான்னு சொல்லுவோ இல்லைங்களா எல்லாருமே பாட்டிங்களே ரொம்ப புடிச்சவங்களே எல்லாரு யாரையு மிஸ் பண்ணக்கூடாது எங்க இருந்தாலு சரி வாங்க உழுந்துறன்ட்டு எல்லாரு கால்லயு உழுந்துட்ட
ம் அவ அவ உழுந்து போற வேலைக்கு அதுக்கே அர ம நேர ஆயிடுக்கும் போல் இருக்கு
அதுக்குதா பிஃபோராவே கெளம்பிட்டா அன்னிக்கு மட் எங்க அப்பா ஆர்த்தி வாமா வாமா வாமானு கூப் கூப்ட்டே இருக்காரு நா இல்லப்பா ஒரே நிமிஷம்ப்பா ஒரே நிமிஷம்ப்பா அப்டின்னு சொல்லிட்டே இருந்தே அப்பறதா வந்தே அப்பறம் ம் குடு குடுக்குன்னு ஓடிப் போயி அப்பவே ட்ராப் பண்ணிட்டு
ம்
ஃபஸ்டே மட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துட்ட
ம் நாந்தா
ம்
இந்த மாரில நெறைய நட இது
ஆமா ம் ஆனா இப்பெல்லா டிஃப்ரெண்ட்டு பசங்கல்லா ஜாலியா இருக்
ம்
அங்க நானே பசங்கள பிக் பண்ற எடத்துல பாக்குறே ஒரு அந்த ஸ்ட்ரெஸ்ஸே இல்ல அவங்களுக்கு ஜாலியா ஃப்ரெண் ஃப்ரெண்ட்ஸ்சோட சுத்தறாங்க மார்க்கெடுன்ற பயமே இல்ல அவங்களுக்கு
ஆமா அப்டி இருந்தாலு ஒவ்வொருத்தட்ட நல்லா படிக்க படிக்காத பசங்க நல்லா எடுத்துருவாங்க ஆனா படிக்கிறே படிக்கிறோ
ஆமா
ஆமா விழுந்து விழுந்து படிக்கிறவ வந்து மார்க் கம்மியாயிடு அந்
ஆ ஆமா ஒரு வேள நல்லா படிக்கிற பசங்கல்லா கிளாஸ் சொல்லிருக்காங்களோ என்னமோ தெர்ல இன் பிட் வின் த ஒரு டென் மினிட்ஸ் சார் பிரேக்
ம் ம் ம் இப்பல்லா நல்லா படிக்கிறவங்கல்லா வீட்ல இருக்றாங்க ஆனா அந்த அரியர் வச்சவங்க படிக்காத பசங்கல்லா நல்லா வேலையில இருக்றாங்க
அதேதா ஐயோ நா படிக்கிறப் இப்ப பி எஸ் சி ஒரு நாள் கூட ஒரு பைய கிளாஸ்ல இருக்க மாட்டா என் சி சி என் சி சி பிராக்டிஸ்ன்னு போயிடுவாங்க ஆனா இப்ப அந்த பைய பி ஹெச் டி முடிச்சுட்டு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கா
ம் பாருங் அப்டிதா அதேதா நாணு அப்டிதா நாணு ஏ நானு அப்தா கூட படிக்கிற எங்க சொந்தக்காரிதா ரெண்டு பேர் தா ஒரு ஊர்ல இருக்குது படிக்கத்துக்கு ஸ்கூல் வரி எல்லா ஒன்னா பச்சினு வந்தோ செரி அவனோட நா மார்க் நல்லாதா எடுக்குவே
ஓகே ஓகே
காலேஜ்யு போயிட்டு காலேஜ்ல்லா கொஞ்ச ஈஸிய இருக்கும் எங்களுக்கு மார்க எடுக்கற்து இது நல்லாவே எத்துருவே எயிட்டி பெர்சன்ட்டு அது மாரிலா எத்துருவே ஆனா அந்த பைய மூணு வர்சோ அரியர் வச்சா ஆனா மூணாது வர்ஷ் எல்லா களியர் பண்ணிட்டுகிறோ
ஒடேங்கப்பா அவ்ளோ டேலண்ட்டு
அதா ஆ ஆனா அவுங்க அவ அவுங்க அப்பா இல்லன்ட்டு மெடிக்கல்ல வேலைக் போவோ காலேஜ்ஜெல்லா போவே மாட்டான் எப்ப பாத்தாலு மெடிக்கல்தான் வனொங்க அப்பி காலேஜ்ந்து வரம்போதெல்லா பாத்தம்னா
ஓ ஓகே ஓகே பார்ட் டைம் ஜாப் மாரி
ம் ஆ ஆனா வந்து அவன் ரெண் பஸ் ட்ரு வெர்ஷனு எது வேணு கேட்டா சொல்லவே மாட்டான் செகண்ட் இயர்லிருந்து கேட்டா சொல்லவே மாட்டான் தேர்டு இயர்ல மட்டு இப்போ அந்த ரிசல்ட் வருவரை எல்லா எழுதிட்டு இக்கறாஙோ
ஓ சூப்பர் சூப்பர்
பண்டுருக்குறோ பாஸ் பண் ட்டு என்னோட நல்ல பெரிய காலேஜ்ல எம் சி ஏ சேந்துட்டு ஓ ஜாப் போயிட்டான் நல்ல ஜாப்ல
ஓ ஓகே ஓகே அதான் அன்எக்ஸ்பெக்ட்டு விஷ்யந்தான் நடக்குது எல்லாருக்கு
ஆமா அவுங்ளா எங்க இப்பயே அரியர் இவ்ளோ வெச்சிக்கிறான் அப்டின்னல்லா சொல்லுவாங்க படிக்கிதே இல்ல அப்டின் எல்லா சொல்லுவாங்க பக்கத்துல அக்கத்துலலா ஆனா நம்ம படிச்சி உழுந்து உழுந்து படிச்சி மட்டு
அதுதா நம்ப யோசி க்க வேண்டியதா இருக்கு அந்த பையன பத்தி எனக்கு இப்ப ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ்க் அப்பறோ தெரிஞ்சது அட கடவுளே நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டோமேனு இருக்கு நமக்கு அதுவு அவுங்க பி ஹச் டிலாம் பண்ணிருக்காங்க வெளிய‌ போயி ஒண்ணுமே இல்லையா அத அவன் கேக்கறதெல்லா வாங்கி குடுத்துட்டாக்க நீங்க அந்த மார்க் எடுத்துர்லா நீங்க அப்டின் சொல்றாங்க
ஓ பி ஹச் டி
ஆ இந்த தீசஸ்ஸு இது ரெடி பண்ணு எந்த தீசஸ் எதுவுமே இவுங்க கையே வெக்லையா அவுங்க சாரு சொல்றத நீங்க வாங்கிட்டு வந்து குடுத்தீங்ன்னா போது உங்களுக்கு அந்த டிகிரி கெடைச்சிரு அவ்ளோதா
அது எப்டி அந்த மாதிரி ஒரு காலேஜ் இருக்கா
பாருங்க அப்போ ஏ போர் சீட் கேக்குறப்ப குடுத்துர்ணு ஆ எதாச்சு அவுங்களுக்கு புக் புக்ஸ் வேணுன்றப்ப குடுத்துர்ணு எதாது லைப்ரரிலருந்து இந்த திங்ஸ் வேணுன்றப்ப குடுக்கணு
இல்ல அது ஒரு யூனிவர்சிட்டில தா போகும் அதுவு யூனிவர்சிட்டில தான் போகும்
இந்த மெயின் பிளேஸே இத்தனைக்கு அப்பறோ என்ன பண்ணிருக்காங்க கொஸ்ஸூன் பேப்பர் எடுக்கணும் ஆனா காலேஜ் ஸ்டூடண்ஸ்க்கு கொஸ்ஸூன் பேப் பர்ஸ் எடுக்கணு இந்த மாரி டீச்சர் பண்ற ஓக் எல்லா பண்ண வச்சிட்டு அந்த பையனுக்கு வந்து பி ஹச் டி குடுத்துட்டு இருக்காங்க
ம்
ஆ ஈஸியா முட்ச்சுட்டாங்க நானு அப்பிடிதா நெனைச்சே ஆம்மா நானே இன்னமு கஷ்டம்னு நெனைச்சே இத்தனைக்கும் மேக்ஸ் வேறேங்களா சொல்லவே வேணாவே பி ஜிலேயே ப்ராஜெக்ட்டுக்கு ஆ பி ஜிலயே ப்ராஜக்ட்டுக்கு நாங்க ரொம்ப படாத பாடுபட்டோ பி ஹெச் டி எப்புரா பண்றதுன் நா யோசிட்டு இருந்தா இவன் ஈஸியா அப்பிடியே அள்ளி வாங்கிட்டு வந்ட்டா
பாருங்களே ஆனா இத்தனைக்கு அவெ காலேஜே போகாதவ
ஆமாங்க ம் ம் செரிங்க நாங்க இன்னொரு கால் பண்டுங்களா
ஆ சேரி ஓகே ம் பாய் ம்
ம் பாய் ம்
ம்